ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் வணக்கம் வணக்கம் ஆஹ் சொல்லுங்க தோழி சாப்ப சாப்டீங்களா
இல்ல இல்ல இனிமேல் தான் சாப்பா சாப்பிட்டு ரெடி பண்ண
அப்படிங்களா செரி செரி நம்ம இன்னைக்கு சுற்றுலாவ பத்தி பேசுவோமா
ஆ
சுற்றுலா பத்தி பேசலாமா ஹ ஆமா ஹ இந்த நாங்க வந்து அதாவது ஒரு ஆறு பேன் ஆறு குடும்பம் ஆஹ் வந்து ஒர்
உஹம் உஹம்
எப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு போற வழியில எல்லாம் தின் பண்டங்கள் வாங்கிக்கிட்டு பழங்கள் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இது போனோம் அப்புறம் இந்த வத்தல குண்டுன்னு ஒரு இடம் வந்துது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹம் அங்க வந்து போய் காலையில எல்லாரும் டிபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மலை மேல ஏறனும்ல அப்படியே போ போனோம் அங்க போனோனே எடுத்தோனே இந்த இதுக்குள்ளர போனோம் அஹ் அ இந்த குணாப்பாறை அஹ் இந்த போ ஆஹ் ஆமா அதுக்கு அது அப்புறம் சைக்கிளிங் போனோம் அப்புறம் போட் ட்டிங் இருந்தது அங்க போன ஒரே ஏய கே காட்சிகள் பாத்தீங்கன்னா பச்சப்பசேன் செடி கொடி எல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது
அழகாட்டுருக்கும் இந்த கிளைமேட்டுக்கும்
ரொம்ப அழகா இருந்துச்சு பூங்கா இருக்கு பாத்தீங்களா பிளவரோடது நம்ம அதாவது நம்ம இந்த ஊர்ல பாக்காத ஆமா அவ்வளோ பூக்கள் இருந்தது கலர் கலரா இருந்தது பார்கக்காதது நம்ம அந்த பூல்லாம் பா க்க மாட்ட அது அவ்ளோ இருந்துச்சு அங்க அதுலயே நிறைய ஐ லவ் இன்டியன் லா அவுங்க இது பண்ணி வச்சிருக்காங்க சின் பண்ணி ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது அத சுத்தி பாக்கவே எங்களுக்கு எப்படியும் ஒரு நாள் ஆயிருச்சு அங்க இருந்து அப்படியே போட்டிங் போனோம் அது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணி அதுக்கு நாங்க வீடியோ எல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமா எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்துட்டு எல்லாம் ஒரு ஹோட்டல்ல திருப்பி சாப்பிட்டோம் உம் மீன்னு மீன் வருவலு எல்லாம் புடிச்சவங்க அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவுங்க சாப்ட்டாங்க அது முடிச்சுட்டு அப் அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா வேற ஒரு பூம்பாறை அந்த மாதிரி நிறைய இடம் இருந்தது அதெல்லாம் போய் பாத்துட்டு அங்க ஒரு கோயில் முருகன் கோயில் எல்லாம் இருந்துச்சு அது தூரத்துல இருந்தே அதை பாத்து ரசிச்சோம் அத பாத்துட்டு திருப்பி வந்து இந்த மூங்கில் காடா இருக்கும் ஒரு சைடு அங்க வந்து இந்த சினிமா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கு சொல்லிட்டு ஆஹ் உம் ஆமா அங்க போயின்னுட்டு புள்ளைங்க நாங்க எல்லாம் போட்டவா நிறைய எடுத்தோம் நல்லா இருந்துச்சு அது முடிச்சுட்டு இன்னொரு எடம் உள்ள போணும் அது வந்து அது ஒரு மாதிரி தொழிற்சாலை மாதிரி இருந்துச்சு இந்த ஆடுங்கல்லாம் இருக்குங்கல்ல ஒரு மழ ஆடுங்க பெருசு பெருசா இருக்கும் அந்த செம்மறி ஆடு மாதிரி அதெல்லாம் வந்து பண்ண மாதிரி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல
அந்த அந்த இடத்துக்கு நாங்க எதுலும் போனதல்ல
உம் அது இன்னும் உள்ள போணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய படத்துங்கள்ல இருக்கற அ சினிமா அதல்லாம் ஃபுல்லாவே அங்கதான் எடுத்திருக்காங்க
உம்
அந்த இதுக்குள்ளார போயிட்டு அந் ஆடுங்க பண்ணங்கள பாத்தீங்கன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ஆடுங்க இருக் இருக்குது அவங்க ஒரு விசில் தான் ஊதுறாங்க எல்லாம் ஓடுதுங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம அதுக்குள்ள வந்து அடஞ்சிருதுங்க அதுங்களுக்கு அந்த சிக்னல் தெரியுது
ஆமா ஆமா அது வளத்துறாங்கள தெரியுளா
தண்ணி குடிகாவும் சாப்பிட ங்க அந்த கரெக்டா எல்லாம் பண்றாங்க பாருங்க மனுஷர் கூட அப்டி பண்ண மாட்டறாங்க அந்த ஆடுங்க அவ்ளோ இதா பண்ணாங்க அதெல்லாம் பேடிக்க பாத்தட்டு அப்டியே ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்ட்டுட்டு திருப்பி சாயந்தரம் ஆயிடுச்சு திருப்பி போயி அந்த சினிமா ஷூட்டிங் இருக்கிற இடம் எல்லாம் போய் அது ரொம்ப அது மாரி உள்ள போனும் கொஞ்சம் மழ மாரி இருக்கும் புல்வெளியா இருக்கும் பச்சப்ப சேர்னு அந்த புல்வெளியில அப்டி படுத்துக்கிட்டு உக்காந்துகிட்டு நெறைய போட்டோ எடுத்தோம் அது அங்கன பாத்தீங்கன்னா இந்த மூங்கில்லயே வந்து சின்ன சின்ன குடில் மாரி கட்டியிருந்தாங்க குடிசா இருக்கும் பாத்தீங்களா ஆஹ் அது மாரி கட்டிருந்தாங்க அதுல உக்காந்து மரத்திலயே ஸ்டூல்லாம் இருந்தது உக்காரதுக்கு சேரு பெஞ்சு இந்த மாரிலாம் இரு அதுலல்லாம் உக்காந்து பேசிக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப அப்பறம் அங்கனே ஒரு போட்டு் போயிட்டு இருந்தது படகு அதுல போயிட்டு கொஞ்ச தூரம் சவாரி போயிட்டு திருப்பி வந்தோம் அதுங்கலா கொஞ்ச நேரத்துல மழ வந்துருச்சி அங்கதான் அடிக்கடி மழ வரும்
ஆமா ஆமா
ஆஹ் வந்துருச்சி அப்பறம் டக்குன்னு எல்லாம் ஏறி கார்ல ஏறி திருப்பி வந்துட்டோம் ரொம்ப அழகா இருந்துச்சி அந்த அஹ் அனுபவம் நீங்க எந்த ஊரு போயிருக்கீங்க
நா ஓரு போய் அங்க ஊட்டி கொடைக்கானல் தான் போய் ஆலோசனை கிட்ட ஆகுது அப்ப ரொம்ப இடம்ன்னு சுத்தி பாக்கல ஒரு போனது ஒரு மூணு நாள் போன இது கும் இதே அப்பள்ள வெள்ளிக்கிழம காலைல இறங்கனும்னா கரெக்டா ஒரு பன்னெண்டு மணி எல்லாம் மல ஏற ஆரம்பிச்சிட்டோம் கொடைக்கானல அப்ரோ அங்க போயிட்டு ந்த ஒரு பில்லர் ராக்குன் சொல்லி ண்ண உண்டு முதல்ல அங்க எதுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு வண்டியில அப்றம் யாத்தி இங்க கொண்டு போனாங்க சூசைட் பாயிண்ட் உண்டுல அங்க எல்லாம் கொண்டு போய் அங்கல்லாம் கொண்டு போய் சுத்தி காணச்சுட்டு அதுக்கப்பறம் ரெண்ட ரிட்டன் வந்துட்டு சாயங்கல அவர ஆமா அவ சாயங்காலம் போல அப்ப றம் அந்த லேக் கிட் இந்தலயே கொண்டு வல்லாம் அங்க விட்டு சைக்கிங்லாம் ஓட்ல சும்மா அந்த படகு சவாரி மட்டும் போ ய்ட்டு அதுக்கற கொல்லிருந்த ஏனதும் ண்ண சுத்திப்பக்க கொடைக்கானல்லாம் அவளந்தா குணா குகை அதெல்லாம் தேவொன் மழயார திடீர்னு வந்து வழியில எதாவது லே இருக்குல
உம்
அதல்லா சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புற அது முடிஞ்சு வரனு கொடைக்கானல் அப்பறோ மறுநா சனி கெழம என்னனா கொடைகானலந்துது ஊட்டி போலா ந்த ஒரு நாள் இதுக்கே ஆய்ட்டு
உம் ஆமா ஒரு நாள் ஆயிரும் உம்
கோயமுத்தூர் போய் அப்டியே இப்ப கோவில்பட்டிலுந்து அண்ண அங்கபோறதுல்லா அதுக்கு சனிக்கிழம நைட்டு தா அங்க போய் சேந்தோ ஊட்டி அவரு ஞாயிற்றுகெழமா மூன்நாள்தா பண்ணது மூணு நாளுமே ரொம் சுத்தி பாக்கல ஊ அப்ப காலய்ல அங்கேந்து வந்து அங்கேந்தே வந்து ஒருத்தங்க வேன்ல கூட்டிட்டுவோங்கல கேட்
ஆமா
அங்க வந்து கொஞ்ச கொஞ்ச எடத்துக் ஒரு அஞ்சு ஆறு எடம் மட்டு கூட்டிட்டுபோனாங்க
உம் எனக்குந்தா மூணாறு சுத்தி பாக்கணு ரொம்ப நாள ஆசயா இருக்குது மூணாற் அது என்னிக்கா ஒர் நாள் நடக்கும்னு நம்பியிருக்கே
போனும்னா நம் ஊட்டி கொடைகானல் போனுனா நம்ப ஊர்லள்ளமே யேரு ஏப்ரல் மேல தா போனு அப்பந்தா அங்க கிளைமட் நல்லாக்கு இங்க கிளைமேட் மோசமா இருக்கு பயங்கர வேய்லாருக்கு
நாங்க ஒருரொவ குடும்பத்தோட எல்லா சேத்து வேளாங்கண்ணி போய்ருந்தோ போய்ட்டு கால லா எல்லா இங்கந்து போப்போ எட் ஆறு மணிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க ஒரு கொஞ்ச தூ ரொம்ப தூர போயிட்டோ அப்பற ஒரு எடத் த்துல எற நிப்பாட்டி ஒரு கொஞ்ச வயல்வெளியா இருந்ச்சு அங்க நிப்பாட்டிட்டு இட்லி சட்னி சாம்பார்லா கொண்டு போய்ருந்தோ அதல்லா பொட்டன மாரி எல்லாருமே அங்கனேயே பிரிச்சு ஆளு சாப்டாச்சு அதுக்கப்பற கொஞ்ச ஒரு டீ கடயில போய் டீய குடிச்சுட்டு திருப்பி வண்டிய எடுத்துட்டு திருப்பி போய்ட்டோ அங்க போயி கோயில்ல போயி கடலுக்கு எல்லா போயாச்சு கடல்ல போய் புள்ளைங்க எல்லாருமே ஜாலியா குளிச்சுட்டு வீடியோ போட்டா எல்லா எடுத்தாங்க எடுத்துட்டு திருப்பி வந்து மீன் மீன் அங்க விக்கு மீன வாங்கி எல்லா வருவல் மீனா தானே இருக்கு எல்லா வாங்கி சாப்ப விட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புற திருப்பி மீனு கொஞ்ச கையில வச்சுக்கிட்டு சாப்பிடு போது வேணும்ட்டு எடுத்துட்டு வந்தாங்க அப்புற அவுங்க வந்து ச இங்க வந்துட்டு கோயில போய் எல்லா சாமியை கும்பிடுட்டு அங்குட்டு உள்ள இடங்கள் எல்லா சுத்தி பாத்துட்டு அப்புடியே திருப்பி சிலர் மொட்டைய அடிக்கிறவங்க அடிச்சாங்க பூமுடி எடுக்கிறவங்க வேண்டுதல
வேண்டுதலுக்கு உள்ளவங்க எப்பிடி பண்ணாங்க
கடைவி ழ இல்ல அது இதுன்னு விப்பாங்க அதெல்லா புள்ளைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி குடுத்துட்டு திருப்பி எல்லா கார்ல ஏறி ஒரு அஹ மூணு மணி ஆயிருச்சு திருப்பி ஏறி அப்புடியே வந்துகிட்டு இருந்தோ புளி சாதங்களறி கொண்டு போயிட்டோ அங்க ஆனா சாப்புறதுக்கு தகுந்த மாரி எட இல்ல ரொம்ப வெயிலு வேளாங்கணில எடமே இல்ல அதனால இங்கிட்டு வந்துட்டு மர நிழல் இருந்துச்சு கொஞ்ச தூர வந்துட்டோ நாங்க முன்னாடி நாகப்பட்டின தாண்டி வந்துட்டோ அப்ப மர நிழல் இருந்தது அதுல காரவுட்டி இறங்கி புளி சாதத்த எடுத்து எல்லாரு சாப்பிட்டுட்டு அ மீன வறுத்த மீனு தொட்டுக்கிட்டு சாப்பிறவங்க சாப்ட்டாங்க நாங்க அந்த கொண்டக்கல இருக்குல அத கி இது மாரி கூட்டு மாரி செஞ்சு கொண்டு போயிருந்தோ அத தொட்டுட்டு சாப்டோ மாங்கா எல்லா தொட்டுட்டு சாப்டோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியா ஒரு மாரி அப்பற அதெல்லா முடிஞ்சு திரும்பி ட்ராவல் வந்து கொஞ்ச தூரத்துல எல்லா அந்த கருவாடு அது இதுன்னு வாங்கினாங்க அதெல்லா வாங்கிட்டு திருப்பி அப்பிடியே வந்தோ சாந்தர ஆயிடுச்சு அப்புற ஒரு கடையில ஹோட்டல்ல போய் எல்லாரு அஹ டிஃபன் இது மாரி அஹ டீ காபி ஸ்நாக்ஸ் இந்த மாரி சாப்ட்டுட்டு
அஞ்சு மணி போல அப்பிடியே திருப்பி வண்டியை கெளப்பொனு கெளப்பி இங்க திண்டுக்கல் தாண்டி வந்துட்டோ வந்து ஒரு பே நல்ல ஹோட்டல்ல உட்காந்து எல்லாருமே சுமா லைட்டா டிபன் ஏன்னா டயடா ஆயிடுச்சு தூக்கோ வந்தா தூங்குற மாரி தா இருக்குது அதனால ஆஹ கோட் ட்டல்ல சாப் வுட்டுட்டு நேரா எல்லா வந்தாச்சு
ஊட்டி கொடை கார சொரி பிளான் போடுறே வங்கிள போன மூணு நாள் பண்ணு ஒரு எடத்துக்குபோணு அப்பதா எல்லா இடமே சு
ஆமா ஆமா ஒரே நால வச்சுக்க கூடாது
இதே போய் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போனது அது போய் வேஸ்ட்டு மாதி தான் இருக்கு ஏன்னா ரொம்ப னா சுத்தி பாத் இருக்கல்ல மழ காடன் எல்லா இருக்கு க் அதெல்லா ஒ
ஆமா செட்டியார் தோட்டம் எல்லா இருக்குது அதெல்லா வந்து இது நெறைய இருக்கு
போனா ஒரு இடத்து போனும் நல்ல சுத்தி பாத்துட்டு வரணும் அடுத்து இன்னொரு டைம் இன்னொரு இடத்து போனும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா போலும் நடக்
அதான் அதான் ஆனா என்னன்னா மேல இருந்து இறங்கி வரப்போ எல்லாத்துக்கும் வாமிட் டிங்க எங்க இதுல
எனக்கு அண்ணா எனக்கு வந்து வேலந்து இறங்கி வர போயிடல இங்க இருந்து போக போதான் வாம்படிங்கிறது மேல இருந்து இறங்கி வரமா
ஆ ஆமா எனக்கு போம்போதும் அப்படிதான் இருந்துச்சு ச்சு பெரட்டி எடுத்துருச்சு மயக்கமா இருந்தது திருப்பி வரும்போது எல்லாம் வாமிட்டிங் தான்
போகும்போது வந்து அந்து மழை ஏரக்கூடியது இல்ல அதனால எப்படி இருக்கும் ஆனா இறங்கப்ப அப்படி தெரியாது
ஆம் இல்ல அது சாப்பிட்டோன்னா கிளம்பிட்டோம் அது என்ன ஆயிடுச்சு பெரட்டி வுட்டுருச்சு எல்லாத்
ஆஹ ஆஹ
ஒரே வாமிட்டு எல்லாம் அதுல இருந்து இப்போ வரைக்கும் போக பயந்துகிட்டு அந்த ஊருக்கு போறது இல்ல இப்ப
ம்ம் எனக்கு போனும் ஆசையா இருக்கு ஆனா
ஒரு வாரத்துக்கு அந்த தல சுத்தல் மயக்கம் இருந்துகிட்டே இருந்தது எங்களுக்குல்லாம் அதனால இது சுற்றுலாங்கறது ஃப்ரெண்டஸ்களோடையும் போலாம்ஃபேமிலியோடயும் போலாம் ரொம்ப நல்லா இருக்கும்
சரி தோழி உங்களோட பேசினதுல்ல ரொம்ப மகி
உம் இதுடன் முடிச்சுக்கலாம் அடுத்த கால் நீங்க பண்றீங்களா இல்ல டைம் இருக்கா இல்ல போதுமா உம் சரிங்க தோழி